ஹலோ கேக்குதா தல ஆ கேக்குது
கேக்குதுங்களா கேக்குது கேக்குது கேக்குது கேக்குது சொல்லுங்க தோழர்
ம் ஓகே ஓகே இன்னைக்குதா இன்னைக்கி காலேஜு ம் இல்ல நீ நீங்களே சொல்லுங்க எத பத்தி பேசலான்னு
நீங்களே சொல்லுங்க நீங்கதா யங் ஸ்டூடென்ட் அதனால சொல்லுங்க ஆம் ஹ
அ யங் ஸ்டூடெண்டட்ன்றதுனால நா எனக்கு ஏத்த மாதிரி சொல்லுவே அதனால தா நீங்க உங்க
க்லாம் ஒன்னு பிரச்சன இல்ல பேசலாம் ஒன்னு பிரச்சன இல்ல பேசலா ஆமா ஆமா பசங்க கூட எங்கெங்க போனீங்க டக்குன்னு வரமாட்டேங்குதுங்களே ஆ சொல்லுங்க
இன்னைக்கு காலைலருந்து காலேஜ்ல க்ளாஸ் அட்டன் பண்ணிருந்துச்சு கிளாஸ் அட்டன் பண்ட்டு காலேஜ் வந்து பங்க் அடிச்சுட்டு எல்லாரு குளிக்கிறதுக்கு போய்ட்டோ
உம்
குளிக்கிறதுக்குங்க க கிணத்துக்கு கிணத்துல போயி எல்லாரு குளிச்சு முடிச்சு ட்டு நீச்சல் தெரியாதவன கிணத்துல தூக்கி போட்டு அமுக்கிகுன்னு
ஆ ஒரே அட்டக்காசந் தா பண்ணிருக்கீங்க ம் ம் நீச்சல் தெரியாதெல்லா ப போடக்கூடாது தோழர் நம்ம நேரோ நல்லாருந்துச்சுன்னா ஓகே இல்லன்னா அது எதுலயு விபரீதத்துல போய் முடியு
அது ஒரு வாழ்றதுக்கே பிடிக்கல இதுக்கு மேலே எப்பிடி இருந்தேன்னாக போது
ஏ தோழர் அப்படியெல்லா சொல்ல கூடாதுங்க தோழர் வாழ்க்கைல வந்து அ நம்மளால முடியாது எதுவுமே இல்லைங்க தோழர் இப்பவே இந்த வயசுல நீங்க இப்டி அ இது இப்ப நீங்க இன்னு இன்னு நெறைய பார்க்க வேண்டியது இருக்குது உங்க வாழ்நாள்ல நெறைய சாதிக்க வேண்டியது இருக்கு இப்பவே நீங்க இவ்ளோ அ மனச வெறுத்து பேசப்படாது
அவ்ளோ அடி வாங்கிருக்குது தோழர்
தோழா இருக்கியா அடி க்க அடிக்கந்தா தோழருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க கல்லுங் கா இதாவு தோழர் இப்போ வெறும் கருங்க இல்லல்ல அம்மி நவுரு தோழர் அது அந்த கால பழ மொழி இப்பல்லா என்ன தெரியுங்களா ஒரு கல்லு இருக் ன்னு வைங்கள ஒரு கருங்கல்லு ஒரு ஆ சும்மா இருக்க ஒரு கருங்கல்ல நம்ம வெறு கருங்கல்லுன்ட்டு போயிடுவோ தோழர் அந்த கருங்கல்ல வந்து நல்ல செதுக்கி ஒரு செலையா இருந்தா அத ரசிக்குவோ அந்த மாரிதா தோழர் நவ் நம்மளுடைய வாழ்க்கையுமே நம்பள எவ்வளோ செதுக்க செதுக்கதா நம்ப அடி வாங்க வாங்கதா நம்ம செதுக்கி செதுக்கி சிற்பமா ஆ ஜொலிக்குவோ தவர நம்ம வந்து வெறு கல்லாவே இருக்கணுன்னு நெனைக்கக்கூடாதுங்க தோழர் அடியெல்லா வாங்கணு அடி வாங்கணு தே திட்டு வாங்கணும் ஆ படாத பாடு படணும் அதெல்லா நம்பளுக்கு ஒரு பாடம் தோழர் ஆ ஏன்னா அடுத்தவ அடுத்த நீங்க எடுத்து வக்கிற அடி வந்து பயங்கரமா உறுதியா இருக்கு இவ்ளோ அடி வாங்கிரு ப்பீங்க இல்லையா ஐயோ என்னடா வாழ்க்க அப்டின்ற மாரி இருக்கு ஆ அடுத்து நீங்க அடுத்த அடி எடுத்து இந்த க ம கல்லூரி வாழ்க்கைய முடிச்சு நீங்க வெளிய வரும் போது ஆமா நீங்க ந அந்த வா வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கும் போது நீங்க இத்தன அடிப்பட்டதுனால திருப்பி எதனாச்சு உங்களுக்கு எதிர்மறையா எதோ ஒரு பிரச்சன நடந்தா கூட இதெல்லா பாத்துட்டே இதெல்லா என்ன பெரிய விஷய யார் எத்தனயோ கடந்து வந்துருக்கோ அப்டின்ற மாரி யோசிக்க தோணு இல்லிங்களா அதனால வந் து இதுலல்லா உங்களய மன ச வந்து நல்ல திடப்படுத்திக்கங்க நல்லா வந்து உறுதிப்படுத் திக்கிட்டீங்கன்னா இதெல்லா ஓ நம்பளுக் வந்து ஒரு எப்டி சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு தோழர் இதெல்லா நம்ம வாழ்க்கைல நடக்குதுன்னா இதெல்லாமே நம்ம வந்து கத்துக்கிட்டாதா கரெக்ட்டுங் தோழர் ஒரு கொழந்த பெறந்த ஒடனே ஒடனனே நடக்க முடியாது இல்லிங்களா
ம்
மொதல்ல வந்து ஏ வப் ஒரு பத்து மாச அஞ்சி ஒரு ரெண்டு மாசத்துக்கு படுத்துருக்கோ அதுக்கப்றோ கொஞ்ச கொஞ்சமா திரும்புறதுக்கு பாக்கு அப்றோ குப்புற விழுந்தவொன்னே அது ஒடனே நட நடக்குது இல்லிங்களே அடி இப் அப்டி உழுந்து மண்டைய அடிப்படு அப்டி கட்டிலருந்து பெரண்டு கீழ விழு நெறைய அடி அதுவு படு தோழர் அப்ப அது கொழந்த யோசிக்கலால ஐய்யய்யோ என்னடா இவ்ளோ அடிபட்றோ நம்ப போய் ஏண்டா கொழந்தையா பெறந்தோமோ அப்டினு யோசிக்கு இல்லிங்களா நம்ம கொழந்தையிலேருந்தே அடிபட ஆரம்பிச்சுட்டோ தோழர்
ம்
நம்போ இப்பதா நம்போ யோ அடிபடுறது வந்து நம்பள உணர்றோ ஆனா கொழந்தையிலேருந்தே நம்ப அடி வாங்கி ஒத வாங்கி ச சின்னா பின்னாமாயி தா வளர்றோமே அப்பவே அந்த பக்குவ நம்பளுக்கு கடவுள் குடுத்துர்றாரு அதெல்லா இது அதனால இதெல்லா ஒரு பெரிய விஷயமே இல்ல தோழர் நீங்க வந்து மனசு உறுதியா வைங்க உங்களால முடியாது எதுவுமே இல்ல தோழர் இன்னைக்கு செருப்பு கடையில நம்ம திட்டு வாங்குறோமா நாளைக்கு அதே கடையில வேற ஒருத்த இன்னொருத்த திட்டு வாங்குவா அப்போ அவன திட்டு வாங்கு போது நம்ம யோசிக்லா நம்ம திட்டு வாங்னதே பெட்டரா இருக்குன்டா அப்டின்ற மாரி
ம் அது இன்னைக்கு அப்டிதா தோழர் தோணு
ம் ம் ஆமா
இன்னைக்கு வரியு அது அப்டித்தா தோணு இந்த ஃபோ கால் கட் பண்ட்டு ஒரு ஆஃப்னவர் கழிச்சி பாத்தா அந்த மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் வேற மாரி மாறிரு அது ஒரு அரமண்நேரோ ஒரு மண்நேர இருக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு அதுக்கு மேல மறந்துட்டு போடா அப்புறமா பாத்துக்கலானு போயிருவ
அவ்வளதா தோழர் அவ்வளதா தோழர் நம்ம வந்து தட்டி தூசிய தட்டி உட்டுட்டு போயிட்டே இருக்கணு தோழர் ஐயோ தூசி பட்டுருச்சே எ ட்ரெஸ் அழுக்காயிடுச்சேனு யோசிக்கிறத விட அடுத்தது கசக்கனா அழுக்கு போ இல்லன்னா மீற்னா போடத்து அந்த சட்டய தூக்கி போட்டு வேற சட்ட வாங்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலா அப்டின்ற மாரி வாழ்க்கையில அடுத்தபடி எடுத்து வச்சர்னு தோழர் அப்பதா நம்ம வாழ் க்கையில வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து சாதிக்க முடியு நீங்கல்லா சாதிக்க ப படைக்கப்பட்ட இளைஞர்கள் இந்த காலத்து இளைஞர் கள்ல்லா வந்து சும்மா பொம்பரோ மாரி சுழலுவாங்க இல்லைங்களா சீக்கரோ சில பே சீ க்கரமா எல்லா விஷயத்தையு வந்து புரிஞ்சுக்குவீங்க இ நாங்கல்லா கொஞ்சோ யோசிக்குவோ லேட் ஆவுன் நீங்கல்லா வந்து டக்கு டக்குன்னு முடிவெடிப்பீங்க ஆமா ஆமா அதெல்லா எடுப்பீங்க ஒன்னு பிரச்சன இல்ல கவலையே வேண்டா அ என்னா ஜிம்முக்குல்லா போறீங்க பாடியெல்லா ஸ்டீல் பாடியா ஸ்ட்ராங்கா வச்சிருப்பீங்க
இப்பதா தோழர் போக ஸ்டார்ட் பண்ணணே ஸ்டார்ட் பண்ணி ஒன்ற ரெண்டு வாரோ ஆ
அ ஆ அப்ப எப்டி இருக்குர்க்கு தோழர் காலையில எந்திருச்சு அதுக்குன்னு வேல மெனக்கெட் டு ஓடனு இல்லைங்ளா
ம்
அது எப்டியோ ஒரு கஷ்டமா நெனைக்கிறீங்ளா இல்ல நம்மளோடைய லைஃப்க்கு இது ரொம்போ முக்கியத்துவோ வாய்ந்தது உடற்பயிற்சி வந்து ஒடம்புக்கு நல்லது அத மாரி நம்ம வேலைக்கு போறோ படிக்க போறோ எல்லா டென்ஷனு ஒன்னா சேருது இப்ப இது போனா அங்க ஒரு நம்ம நம்மளுடைய மூள வந்து ஒரு நார்மலா இருக்குதுங்களா காலையில இந்த மாரி உடற்பயிற்சி பண்றனால
நீங்களு பண்ணுங்க உங்களுக்கும் கொஞ்சம் பிரைன் கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆவு டென்ஷன் கொஞ்சோ கம்மியாவு
நாங்களே நாங்க யோகா மாரி ஹாப்பியா நாங்க அப்பப்ப என்னன்னயோ ஒரு அஞ்சு நிமிஷோ அப்டியே அமைதியாயிருவ தோழர்
அ அருமை அருமையான
ஆமா என்ன நீங்க என்ன நடந்தாலு என்ன எல்லாமே நம்ப வந்து அது ச மா ச பாத்துதா ஆகணு ஃபேஸ் பண்ணிதா ஆகணு அத்னால என்ன பண்றது அஞ்சு நிமிசோ அப்டியே ம மெய் மறந்து கண்ண முடி ஒக்கார வேண்டியதா அடுத்தது திருப்பி அதே மாரி வேற எத்னால பாக்க வேண்டிதா இல்லெங்ளா
ஆமா தோழர்
ஆமா அதனால அத பத்தி எல்லா நீங்க கவலப்பட வேண்டா முடுஞ்ச அளவுக்கு காலேல ஒரு ரெண்டு முட்டயாவ்து எடுத்துக்கோங்க தோழர்
எத்துக்லா தோழர் இனுமேலு எத்துக்கலா
ஏனா இப்ப சாப்புடுற சாப் பாடு தா தோழர் உங்களுக்கு வந்து நீங்க ஒ கல்யாணொ ஆயி கொழந்தெங்க இது பண்ணி அவ்ங்களுக்கு உழச்சு போடுறதுக்கு ஆண்களுக்கு வந்து கடசி வரைக்கு ஓடீட்டே இருக்கனு வாழ்க்கைல பெண்கள் கூட ஒ ஒரு கல்யாணம் பண்ணிக் குடுத்து ஒரு வீட்டுக்குள்ள போயி ஒரு ஆளுமை பண்ணிட்டு உக்காந்துருவாங்க ஆனா ஆண்களுக்கு அப்புடி இல்ல அந்த வருமானொம் ஆ வேலை வாய்ப்புன்றதுக்காக ஓடீட்டே இருக்கணு அதுனால நீங்க நல்ல சா சா ரொம்ப சக்தியா ம் நல்லா ஒரு சக்தி உள்ள பொருளல்லா சாப்ட்டு இப்பவே ஸ்டெடி ஆய்க்கங்க எனா நறையா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு வாழ்க்கைல அ ஆமா ஆமா அதே மாரி எப்டி தொளரி இப்ப நீங்க தனியா ரூம் எடுத்து தங்கிருக்கீங்ளா அம்மா கிட்ட போவீங்களா ஊருக்கெல்லா எப்ப போவீங்க தோழர் தோழர் சொல்லுங்க அம்மா கிட்ட எப்ப போவிங்க அம்மா கைல எப்பயோ சாப்புட்ணு தோணு இல்லயா அதெல்லா எப்டிங் தோழர் மாசத்துக்கு ஒரு டைமோ இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைமா படிப்பு இப்ப எனா படிப்பு வேல ரெண்டுமே இருக்கறனால